ஹலோ
ஆ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
சாப்டேங்க நீங்க சாப்டீங்ளா பாப்பா நல்லா இருக்காங்ளா
ஆ பாப்பா நல்லா இருக்காங்க தூங்கிட்ருக்காங்க
ஓ செரி செரி தூங்கிட்டாங்களா
ஆமா சிஸ்டர் இப்பதா துங்க வெச்சே
மதிய என்ன குடுத்தீங்க பாப்பாக்கு
மதியோ வந்து அக்கா சாப்பாடு ஊட்னா அத் சாப் ட மாட்டேன்ட்டா ஒரு ரெண்டு வாதா வாங்குனா அப்புற நா பால் காச்சி குடுத்தே அத குடிச்சுட் டு இப்ப முட்ட ஊட்லானு எடுத்தே அவ வாங்கே மாட்டேன்றா தலைய டிங்கு டிங்குன் ஆட்றா வேணா வேணானு
மாட்டுப்பாலெல்லா குடுக்குறீங்களா
ஆ மாட்டுப்பால் குடுப்போ பாக்கெட் பாலும் இப்ப எங்க வீட்லதா மாட்டு பாலு பட் மாமியார் வீட்டுக் போயட்டனா அங்க வந்து பாக்கெட் பால்தா ரெண்டுமே குடிப்பா ம் ம் அப்றோ சிஸ்டர் இன்னைக்கி நானு பலாப்பழோ சாப்புட்டு சாப்டே சிஸ்டர் எங்க சித்தி வீட்ல இந்த மரோ இருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்ட் ஆ அதுவு சீசன் டைமா ஆ நறைய
வாங்க
ஆமா நறைய வெச்சிருக்கு ஒரு இருவது தேர்ட்டி காய்கிட்ட வெச்சிருக்கா ஒண்ணு வந்து எங்க வீட்ல ஒரு பலா பழோ குடுத்துட்டாங்க அப்புறோ எங்க சிஸ்டர் வீட்டுக்கு க்கு அப்றோ அவுங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லா ஒருத்த ஒத்தத்துகளுக்கு ஒன்னொன்னு அந்த மாரி குடுத்துட்டாங்க சிஸ்டர் சாப்டேன் சூப்பரா இருந்துச்சி ஆ அப்றோ சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டேங்க இங்க இப்ப சொந்த கார வீட்லனா அவங்களே வளக்கறாங்களா இல்ல பக்கத்துல குடுத்திருக்காங்களா
இல்ல என்னுடைய சித்தி வீடு சொந்தக்காரங்க தா எங்க வீட்டு பின்னாடிதா மரோ
ஓ உங்க வீட்டு பின்னாடியே இருக்கா
ஆமா சித்தினா என்னுடைய அப்பாவுடைய தம்பி
ஆ சேரி சேரி சித்தப்பா சேரி சேரிங்க என்னென்ன மரம்லா வளக்கறாங்க
எங்க வீட்ல எங்க வீட்ல மாங்கா மரோ இருக்கு கொய்யாக்கன்னு இருக்கு எங்க சித்தி வீட்ல பாத் பத்தீங்கன்னா அங்க வந்து பலாமரோ இருக்கு அப்றோ வாழைமரோ இருக்கு எங்க பெரியப்பா வீட்ல பாத் திங்னா தென்ன மரோ ஆ தென்ன மரோ மோஸ்ட்லி அங்க இருக்கு ம் ஒருத்த ஒருத்த வீட்ல ஒன்ன ஒன்னொன்னு இருக்கு நாங்க என்ன பண்ணிப்போனா எங்க வீட்ல அதிகமா காய்சிச்சின்னா நாங்க வந்து அவுங்களுக்கு குடுப்போ அவுங்க வீட்ல எதனா கச்சிதுன்னா எங்களுக்கு கொஞ்சோ குடுப்பாங்க
ம்
அந்த மாரி பொதுவா அப்படிதா மல்லாட்டல்லா போட்டோனா ஷேர் பண்ணிப்போ அந்த மாரி
ஓ சேரி சேரி ஆனா தோட்டோ பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ கொல்லின் மொளகா போட்டிருக்கோ ம் ம்
ஓ சேரி சேரி
அதுவு இல்லாம மாம்பழோ சீசன் வேரையா ஆ மாம்பழமு நெறைய வீட்ல வாங்கிட்டு வருவாங்க ஆ ஆமா சிஸ்டர் அது மாம்பழோ வருதோ இல்லையோ மாங்கா நெறைய வந்துருது எங்கள சுத்தி எங்க கிராமதுறத்துனால ஃபுல்லா மரமா அப்டியே எயே பாப் பாபெல்லா போனா அங்க மாரோ இருக்கோ காச்சி அப்படியே கீழ தூக் கீழ கொட்டிம் போல அவே எத்துனு வந்து எத்துனு வந்து குடுப்பா இப்ப எங்க அக்கால்லா அவுங்க வீட்டு இப்ப நா அங்க மாங்கா இருந்தா எத்துனு வருவா அந்த மாரி ஒட்டு மாங்கா நெறைய மாங்கா தா நெறைய இருக்குது அது என்ன பண்றது தெரியாம அப்டி இருக்கு எங்க அம்மா ஊருக்கா போட்றது செட்ட ஆவாது
ஓ இல்லன்னா மோஸ்ட்லி எல்லா ஊருகா தானே போடுவாங்க
ஆமா சிஸ்டர் ஆனா எங்க அம்மா ஊறுகா போடுன்னு சொல்லுவோ எங்க சைட்ல கொரங்கு அதிகமா இருக்கு சிஸ்டர்
சேரி சேரி
சோ அதனால வெயில்ல காய வச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்னான் அதுகிட்ட இருந்து கொஞ்சோம் பாதுகாக்கணும்
குரங்கு கூட பாடுதான் வீட்டுக்குள்ளேயே வந்துருது இங்க எல்லாம் வீட்லயு வந்து ஏதாவது பொருளை வச்சா எடுத்துட்டு போயிருது
செரி குரங்கு வந்து நான்வெஜ் சாப்ட்டு பாத்துருக்கீங்களா
இல்ல
முட்டை சாப்டுது சிஸ்டர் குரங்கு
ஐயோ நான் பார்த்ததில்ல வீட்டுக்கு வந்து தயிர் பாக்கெட்டு பழம் எல்லாம் எடுத்துட்டு போயிரும் அதெல்லாம் பாத்திருக்கேன்
ஆ இல்ல இல்ல நான் எனக் கு ஷாக்கிங்கா இருந்தது முட்டைய எல்லாம் எடுத்து முட்டை எங் வீட்ல வச்சிருந்தோமா அதை உள்ள வந்து உடைச்சிட்டு அது டேஸ்ட் பா நக்குது அது போட்டு அந்த மு உடைஞ்சதுக்கு கிழ தரையில இருக்கறத என்னடா இ இது எப்பட ஆரம்பிச்சுதுங்கன்னு பாக்குறேன்
அதுதான் பாருங்க
உங்க சைடுல எல்லாம் என்ன பேமஸ் உங்க வீட்ல என்னல்லா வச்சிருக்கீங்க சிஸ்
எங்க வீட்ல பூதா வச்சிருக்காங்க காய எல்லாம் நீங்க சொன்ன மாரி காயெல்லாம் வளர்க்கல மாங்கா தென்ன மரம் இங்க வளரவும் வளராது தென்ன மரமெல்லாம்
என்ன சொல்றீங்க ஆ
இங்க வந்து பூதா வச்சிருக்கு கீழ ஒரு சின்ன எடோ இருக்கு ஆ அதுல பூச்செடித்தா போட்டு வச்சிருக்கே
சி ஹைபிரிட்ஸ்ல நெறைய மா மாடி தோட்டத்துல வைக்கிறது நெறைய வந்துடுச்சு
அதெல்லாம் வாங்கி வைக்கணும் நீங்க சொல்ற நீங்க சொல்றத பாத்தா ப போட்டு வாங்கி விக்கினும்
ஏன் இப்ப வீட்லயே இருதுன்னா நமக்கு என்ன தேவைப்படுற டைம்ல கூட ந சும்மா இருக்கற டைம்ல கூட நம்ம வீட்லயே காய்ச்சி என்னா பரிச்சு சாப்பலாம் எல்லாத்தையும்‌ இது வெளிலயே‌ வாங்கிட்டு இருக்கணும் ம் ம்
ம் இதெல்லாம் இப்ப வாங்கி போடணும்
ஆ ஆமா ஆமா சிஸ்டர் எங்க ஊர் ஏரியால்லாம் நெறைய வந்து இது கொய்யா மரோ மாமரோ இந்த நாத்தங்கா அப்பறம் இந்த வாழ வாழக்கன்னு தென்னங்கன்னு எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி ம் இப்ப
இங்கவே தேவயில்ல
அஹா அப்டிலாம் இல்ல மோஸ்ட்லி வந்து கொய்யாக்கா கிடைச்சு ஆமா கொய்யாக்கால்லா நா வாங்க மாட்டோம் மாம்பழம் எல்லாம் மோஸ்ட்லி வாங்க மாட்டோம் ஆ அப்பறமேட்டும வாழ வாழப்பழம் மோஸ்ட்லி வாங்க எப்பயாச்சும் ரேர் இப்ப என்னா பக்சனா அந்தமேறினா மட்டும் அதிகமா ஒரு டைம்ல அந்த டைம்ல எங்க சித்தி வீட்ல இருந்த எடுத்துப்போ இல்லாத டைம்ல வாங்கிப்போம்
சேரிங்க தெனமும் பழுசா சாப்பல்லா அப்போ கொய்யா எல தினமும் ச எடுத்துக்கலா
ஆமா நீங்க எங்க வீட் வீட்லனு இல்ல இப்பனா வெளியில இப்பனா போனா அவங்க வீட்ல இருக்கும்ல்ல இங்கே நெறையப் பேர் வீட்ல என்னா பண்ணுவாங்க பறிக்க மாட்டாங்க போனா கூட போய் பறிச்சுக்குங்க அப்டின் சொல்லுவாங்க இந்த நாட்டு நாட்டுக்கொய்யாக்காவே இந்த உள்ள ரோஸ் கலர் இருக்கும்ப பாத்தீங்ளா அந்த கொய்யாக்கோ குட்டி குட்டி கோண்டுருக்கும் இங்க ஒருத்தவங் ஆயா வீட்ல இருக்கும் அவங்க வந்து நெறைய காய்க்கும் சிஸ்டர் அங்க கீழ கொட்டி கெடக்கும் அங்க போனலே பறிச்சுகோங்கன் சொல்லுவாங்க நா அந் சைடு போமாட்டேன் எங்க ஆயா என்ன பண்ணுவாங்க செரி வா அந்த டைம்ல என்ன இப் இப்போதைக்கி கொய்யா சீசன் அதுல இருக்குல ஆனா அந்த டைம்ல பாத்தீங்ன்னா இங்க ஆயா வீட்ல அங்க ஒருத்தவங் வீட்ல இருக்கு எங்க சித்தி வீட்டு பக்கத்துல அங்க போனீங் நானா ஒரு குண்டா ஃபுல்லா பறிச்சுட்டு வருவ பறிச்சுட்டு வந்து உக்காந்துருவ கொய்யா சாப்ட்டுலா நா வெறுத்துருவ அது சாப்ட்டு சாப்ட்டு அந்தளவு க்லா இருக்கும் அப்பறம் வந்து எங்க பாட்டி ஊருக்கு எங்க அம்மாவோட அம்மா ஊருக் போனா அங்க நாத்தங்கா மரம் இருக்கும் சிஸ்டர் கொல்லிக்கு போனாலே அங்க பாத் தீங்ன்னா அங்கேயே கீழ ஃபுல்லு ப கீழ பழுத்து போய் கீழ கடக்கு நாத்த பழலா அது நா சாப்புல்லாமாவா செம டேஸ்டா இருக்கு சிஸ்டர் நீங்க சாப் டதுல்ல நாத்தங்கா ஒரு சில மரோ புளிக்கோ
ஆமா அதா ஊறுகா போடுவாங்க புளிக்கும் அப்டின்னு
புளிக்கும்‌ தா சிஸ்டர் புளிப்பு இனிப்பு கலந்து கு ஒரு சில மரம் மட்டும்‌ அது வீண் அது சாப்ட முடியாது ஆனா நெறைய இது வந்து இனிக்கும் சூப்பரா இருக்கும் எங்க சாமக்கோட்ல முன்னாடி பெரிம்மா அங்க இருக்கிறப்ப பாத்தீங்ன்னா அப்டியே நாத்த பழல்லா வாயின் வந்தனா அப்டியே நான்லா நாக்குல்ல ஒரு நமி நமிக்கும் பல்லுலா கூசும் சொல்வாங்கல்ல அந்த அளவுக்கு சாப்டுவ சம்ம டேஸ்ட்டா
சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்
எந்த அளவுக்கு புளிப்பு இருந்தாலு அந்த அளவுக்கு இனிப்பு இருக்கு அதுல ஒரு சில நாத்தங்காலா புளிப்பு புளிக்காது இனிப்பா இருக்கு நம்ப அந்த சாத்துக்குடி இதுல்லா சாப்பறத விட அந்த டேஸ்ட்டோட இது சூப்பரா இருக்கு
ஓ ஆனா சாத்துக்குடி மாதிரி தா பாக்க இருக்கு
ஆமா அந்த மாரிதா இருக்கு ஆனா உள்ள வந்து சொல இதுல வந்து இத விட அது நல்லாருக்கு சாப்பறதுக்கு நெறைய சூசியா டேஸ்டியா இருக்கு நீங்க சாப்ட்டது இல்லன் நெனைக்கிற இப்போ நீங்க இது வரைக்கு ட்ரை பண்ணிங்க சிஸ் சேர் ஆ கொய்யாக்கா கொய்யாலயே நெறைய இருக்கு சின்ன சின்ன கொய்யாக்கா இருக்கு மோஸ்ட்லி வெளில வாங்கற்து பெருசு பெருசா இருக்கும் பாத்தீங்ளா அந்த கொயாக்கா தா ஆனா அந்த டேஸ்ட்டு மாரி இருக்காது நாட்டு கொய்யாக்கா சின்ன சின்னதாருக் கும்ல அந்த மாரி இருக்காது அதுலே வந் து ரோஸ் கலர் பெருஸ் பெருசா இருக்கு ஆனா இந்த நாட்டு கொய்யாக்ல குட்டி குட்டி கோண்டு இருக்கு சின்னதா ரவுண்டா குட்டி குட்டியா அதுல உள்ள ரோஸ் கலருக்கு இதெல்லா வந்து நாடு அ நாட்டு கொய்க்கா இது வந்து ஹைப்பிரிட்ஸ் இத வெச்சுதா இது வந்தது அந்த மாரி ஆனா இதெல்லா டேஸ்ட்டியாருக்கு அது டேஸ்ட்டு வேற மாரி இருக்கு இந்த டேஸ்ட்டுலா வேற மாரி ஒரு சில ஒரு ஏரியல்லா விப்பாங்க அதையே
ஓ
நீங்க வித்தா ட்ரை பண்ணி பாருங்க எப்டி டேஸ்ட்டு ஆ
நீங்க சொன்ன உன்னே
அந்த மாரி பலாக்கா வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது பலா பழோ சிஸ்டர்
ஆனா அத கட் பண்றதுதா கொஞ்சோ கஷ்டோ இல்லங்ளா அத கட் பண்றதுதா கொஞ்சோ பாடு
ஆமா ஆனா சாப்பிட் டேஸ்ட் நமக்கு வாய்க்கு வந்துச் அப்றோ அதுக்கு எப்டியாச்சி பிரிச்சு எ பாப்பாவ வர வச்சு நீ அந்த சைடு புடி நா அந்த சைடு புடிக்கிறே சுத்து நடுவுல மட்டு ஒரு வெட்டு வெட்டிட்டு புடிச்சு இழுப்போ திரும்ப ஒரு ஆள் கட் பண்ணிட்டே புடிச்சி இழுத்து ஆனா கையெல்லா பி பிசுரோட அதுதா ஒரு மாதிரி இரிட்டேட்டா ஆனா எங்க அப்பாலா இருந்தா செமையா இருக்கு எங்க அப்பா அப்பா வெட்டி வெட்டி தனத்தனியாக அந்த இதில எடுத்து போடுவாரு அழகா எடுத்து மட்டு வாயில அந்த கொட்ட மட்டு எடுத்துட்டு அப்டியே வாயில போடுவே
அவங்க
அது நல்லா இருக்கு சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கு சிஸ்டர்
எனக்கு மேங்கோ‌
ஆ அப்ப நெறைய சாப்டுவீங்க மேங்கோ
நாங்க கடைல தா வாங்கி சாப்டணு உங்க மாரி முரமா இருக்கு
ஆனா மாம்பழத்திலயே நெறைய வெரைட்டிஸ் இருக்கு சிஸ்டர் மல்கோவா மாம்பழோ அந்த மேரி
பேரெல்லா தெரில ஆனா கடைல இருக்கு மாம்பழன்னு கேட்டா கொடுப்பாங்க இது இவ்ளோ இது பத்தெண்டு ரூபாய் இத்தரண்டு ரூபாய் எது வேணும்னு கேப்பாங்க
ஆனா ஒரு சில மாங்கோ அந்த மல் மல்கோவ மாம்பழோல்லா செம டேஸ்ட்டா இருக்கு பொய் சொல்வாங்க நீயா ஒன்னுண்ணுத்தலயு வாங்கி சாப்ட்டு பாருங்க ஒவ்வொரு டைமு அப்ப தெரியு உங்களுக்கு இது நல்லாருக்கும்ட்டு
அதுதா உங்களுக்கு என்ன மரம் இருக்கு என்ன மாமரம் இருக்கு
எங்க வீட்லயா தெட்டுமாங்கா
ஓ செரி செரி
செரிங்க சிஸ்டர் நெக்ஸ்ட்டு கால்ல பாக்கலாம் ஆ பாய் சிஸ்டர் ம்